தூங்க வெச்சுட்டியாடி
இன்னு தூங்ல பசங்க
ம் எ பொண்ணு இப்பதா கொஞ்நேரத்துக்கு முன்னாடி தூங்குச்சு
தம்பியு தூங்குனா கொஞ்சோ சத்தோ கேட்டு எழுந்துட்டா
ம் ம் ம் அவ இன்ஸ்டாகிராம்ல இது போஸ்ட்டு போட்ருந்த பத்தியா பொண்ண
யாரு?
ரேவதி
இல்லியே
சூப்பரா கியூட்டா இருக்கு அது
அப்டியா பாக்கல எங்க ஃபோன் எடுக்ற ஏதா வேல பாக்ற அந்த வேல பாக்கும்போதே நல் ல்லா தூக்கோ வருது
ம், ம்
ஏதாவது ஒரு சத்தோ
நீ அந்த இன்ஸ்ட்ரக்‌ஷன்ஸ் எல்லா ஃபாலோ பண்றியா
எல்லா ஃபாலோ பண்றியானா
இப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்கல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன்ல
அதா என்ன எதுனு தெர்லியே ஹைஃபன் மட்டு யூஸ் பண்ணுவே
எதுல எங்க யூஸ் பண்ற ஐ
எங்க யூஸ் பண்றன்னா தெரி தெரி தெரியுன்ற ஒரு வார்த்த இருக்குல
ம்
இப்ப எனக்கு தெரியு தெர் தெர் தெர் அப்டின்னு முடிக்குமோது தெர்ரு அப்டினும்போ அந்த ரெண்டாது ஆடியோல வந்து வந்துட்டாங்க இவங் செஞ்சுட்டாங்க அப்டின்ருக்குல அப்ப அந்த தே கு பக்கத்துல டைஃபன் போட்டு தெரியுனு போடுவே
ஃபர்ஸ்ட் ஆடியோக்கு ரெண்டாது ஆடியோக்குமா
ம்
கனெக்ட் பண்ற மாதிரி மாதிரி எனக்கு நெறைய வருது நா அந்த மாரி பண்ணவே இல்லியே
நா அப்டிதா பண்ணிக்கிட்ருக்கே
அந்த சார் வந்துட்டு சொல்லிருந்தார்ல நெறையா வந்து மிஸ் டேக்ஸு அப்டி சொல்லிட்டு நெறைய மிஸ்டேக்ஸு ட்ரான்ஸ்கிரிப்ஷன்ல அப்டி சொல்லி பெரிய
அதுதா இப்போ எதுமே திருத்தி வர்லல திருத்தி வந்தா தா நம்ம என்ன தப்பு பண்றோன்
தெரியு ஆ அப்ப எல்லாமே தப்பா பண்றோமோ அதனால தா நம்முளுக்கு திருத்தி வர்லயோ
இது ஒரு நல்ல கேள்வி அப்டிபாத்தா ரெண்டு பேருக்குமே வர்ல இல்ல அந்த ஆ ஆரஞ்சு கலர் தான காட்டுது
உம் உம் உம் என்னனு தெர்ல
சிலதெல்லா கொஞ்சோ பெரிய வாக்கியமாருக்கா எழுத்துப்பிழை இருக்கு ல
உம் உம்
எழுத்து உச்சரிப்புருக்கு
உம் ஏல அதுக்கு காலே பேசிட்டு போய்ர்லா நா நெ றையா இல்ல ஆனா யார்க்கிட்ட ஒரு நா உம் ஒரு நாளைக் க்கி ஒரு ஒரு பர்சன் அஞ்சு நா உன்கிட்ட அஞ்சு கால் பேசலா நீ என்கிட்ட அஞ்சு கால் பேசலா அந்த மாரி அஞ்சு பேர் கிட்ட பண்லா கரெக்டா ஆனா என்னோட இதுல நா நேத்து ஒரு மூணு காலோ ஏதோ பேசியிருந்தே தோ இப்ப பேச க்கறே ஆனா எனக்கு அந்த அஞ்சு கால் உ கிட்ட ம மொத்தமாவே அந்த டாஸ்க்ல அஞ்சு காலுன்ற மாரி காட்ற மாரி இருக்கு எனக்கு தெரில எனக்கு அது என்னன்னு
இல்ல நா இப்ப அந்த அஞ்சு கால்ல நா ரேண்டமா எல்லாருக்குமே கால் பண்ணுவே உனக்கு கால் பண்ணிருக்கே பாப்பா கால் பண்ணிருக்கே அக்காவுக்கு கால் பண்ணிருக்கே அந்த அஞ்சுல அஞ்சு என க்கு தா பண்ணணுலா அவசியோ இல்ல
உம் உம் உம் ஆனா உனக்கு அஞ்சு கால் பண்லா ஒருத்தவங்களுக்கு அஞ்சு கால் பண்ணிக்கலா
ஒருத்தங்களுக்கு அஞ்சு கால் பண்ணிக்கலா அன்னைக்கு நெனைக்கிறே
ஓ அப்ப எனக்கு உனக்கு பண்றதுக்கே கரெக்ட்டா இருக்கு பசங்க கொஞ்சு காலையிலா அனுப்புறோமா ஸ்கூலுக்கு அப்புற வந்து பாப்பா பாக்குற அனா எல்லா அம்மா இன்னு அம்மா இல்லன்னா எனக்கு ரொம்ப கஷ்டோ அம்மா வீட்டு்ல இருக்கிறதுனால கொஞ்சு இதுவா இரு இருக்கு இன்னைக்கு பாரு ஏ ரெண்டு பசங்களு மே மதியோ சாப்பிடவே இல்ல
ஏ
மாமியார் வந்தாங்க சிப்ஸ வாங்கிட்டு வந்தாங்க அந்த சிப்ஸ ஃபுல்லா சாப்னு முந்திரி கேட்டுருந்த இவங்க அப்பா வந்து இவங்க ஃப்ரெண்டு கொரியர பண்ணி விடுவாங்க எப்பயுமே
அப்பிடியா ஆஹ்ஹ்
அங்கிருந்து முந்திரி வருனு பாத்தா இவங்க என் மாமனார்ட்ட சொல்லி வெச்சுஅவுங்க வாங்கி வந்து தர்ராங்க அதுக்கு நாங்களே வாங்கிக்க மாட்டோ இங்யே நா காசு தரேன் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கித்தாங்கனு நா சொன்னது கடைசியில இவுங்க இங்கிந்து எடுத்து வர்ராங்க அவங்க என்ன நெனப் பாங்க அந்த முந்திரி ஃபுல்லா வேணுனு ஒரு அரை கிலோ முந்திரி அப்படியே எத்து வெச்சுனுஉக்காந்துக்குறா கடுப்பாயிடுச்சு அத குடுக்கலன ஒன்னே புதுசா ப்ச் இப்போ அவுங்க வந்திருக்காங்ளா கீழ விளுந்து அழுகுறா சம்மத்தியா கத் தி கத்தி கத்தி அழுறா அவ்ளோ கோவோ வந்தது ஒண்ணு குடுக்கலாமான்னு என்ன பண்றது குடுக்க முடியாது அவுங்க முன்னாடி அதனால அப்படியே கம்முன்னு இருந்ததா ஆயிடுச்சு
நம்மளல்லா அவ்ளவு கண்ட்ரோல் பொறுமைல்லா எனக்கு இல்லப்பா
ஆஹ் இல்ல அமைதியா இருந்தான் அவுங்க அவுங்களுக்கு ரொம்போ கோவோ வந்துருச்சு அவங்ககிட்டயு போவே இல்ல சரி ஒரு பத்து நாள் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்கறோ நம்ம போகணு அவுங்ககிட்டயு போகல அவுங்க நா கிளம்புன்றங்காங்க சாப்ட்டு போங்க ஆயா அப்படின்றா போய் ஒரு எடத்துக்கு தகுந்த அதனால எடத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிற ஆள்போல இவுரு அப்படின்னு அப்பதா நா நினைச்சுகின்ன அப்படியே உங்க அப்பாவ உருக்கின்னு வந்திருக்கா பரவாயில்ல ஏ பொண்ணு ஏ கேரக்டர்ல இருக்கும் போல எனக்கு இது சொல்ற ப்ச் பட் கார் தப்பாக சொல்லல எங்க வீட்டுக்காரர பட் அவுங்களுமே எடத்துக்க ஏத்த மாரி மாறிப்பாங்க அப்படியே டக் குனு அடாப்ட்டு ஆயிட்டு அந்த சிட்டுவேஷனுக்கு ஏத்த மாரி எ பொண்ணு ஆனா என்ன மாரி இருக்குனு நா நெனைக்கிற
அப்படிதா இருக்கணுல்ல எல்லாருக்கு எல்லாருக்கும் பிடிக்கணு
இல்ல அவுங்க ஒரு புள்ளய ரொம்ப நாளா பாக்கலயேன்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒரு ஆச யா வந்தாங்கன்னா இன்னைக்கு அவுங்க அவ்ளவே ப்ச் அவூங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப கால்லெல்லா எரியு வெய்யில்ல சுத்தமா அவுங்களால வரவே முடியாது அவுங்க ஒரு மாரி ஆச யா வந்தாங்க நாங்க அவுங்க ப்ச் உனக்கு மெசேஜ் பண்ணயில்லயா உனக்கு கால் கட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து கூப்டாங்க அவுங்க. அதுக்கப்பறந்தா வந்து நீ வெயிட் பண்ணு வேனு உனக்கு மெசேஜ் போட்ட
சரி
அது ப்ச் வெயிட் பண்ணி இங்க இருந் து செரி அவன் ஸ்கூல்ல இருந்து வந் கூட ஓடி போய் ஒரு ப்ச் ஒரு கட்டி பா நம்ம ஒரு கட்டி பிடிகணு. ஒரு வேள நா சொல்லி குடுக்கலயா நா யா ம் சொல்லிக் குடுக்கலயா என்னனு எனக்கு தெரியல. ஒரு ஓடி போய்ட்டு பாத்தா ஒரு ஹக் பண்றது அந்த எதுமே முன்னாடி இருந்தா இந்த தடவ பண்ல ஏன் தெரியல எனக்கே
பசங்கனா ஒரு மா ஒரு ஒரு நேர ஒரு ஒரு மாரி இருக்குங்க நம்ம ஜட்ஜ் பண் முடியாது ஆனா நம்ம பாச வக்கிறதுனால அது கொழந்தையா இருந்தாலு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வரு அந்த எதிர்பார்ப்பு இல்லன்றபோது நமக்கு ஒரு வருத்தமா இருக்கு
உம் ஆஹ் அதுனாலதா செரி அவ வர் இப்ப விஜய போறேன் சொன்னா நா வே னு சே தூ எப்டியு தூங்கிடுவாங்க போன ஒடனேவு செரி இருக்கட்டு போடா போய் தூங்குனா அங்கயாவ்து தூங்குடான் சொல்லி அனுப்பி வச்சே இவ்ளோ தூர வந்த்ருக்காங்க அப்ற அவ்ங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்றக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹல என்ன எதோ சவுண்டு கேக்குது
எனக்கா தெரிலயே
உம்
இப்ப கேக்குதா
ஆஹ் கேக்குது லைட்டா
பேசற சவுண்டா
இல்ல இல்ல இல்ல செரி அப்றோ நல்லா இருந்துச்சு க்யூட்டா அவ போட்ருந்த போஸ்ட்டு
அவ நல்லாதா போட்றா ஆனா நமக்குதா டைம் இல்லயா நமக்குதா ஒழுங்கா வளக்க
நம்பவ் ஆஹ் கரெக்ட் அதேத நானு வந்து இந்த பாப்பாவுக்கு செரி ஒரு அழகா அந்த மீனாட்சி பட்டி வேஷம் போட்ணு சொல்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கறதுக்கு என்னால போக முடில ஒரு பட் ட்டுப்பாவட சட்ட எடுக்கணுன் பாக்றே அது என்னால முடியல ஒரே பட்டுப்பாவட சட்டய எத்தன் தடவ எத்தன் நாளைக்கு போட்றது செரி முடி எடுக்கறதுக்குள்ள காது குத்தறக்குள்ள எதாவொன்னு பண்ணுன் நெனைக்றே அந்த வெயில்ல எங்கெயு போக முடில்ல
போடு அழகா இருக்கு நல்லா ஜவுரி முடி வச்சு பூ வச்சு
ங்க ஜவுரி முடி வச்சு அதுக்கு முடி இருக்கு ஓரளவுக்கு பின்னாடிலா கொண்ட போட்ற அளவுக்கு கொஞ்சமா வந்திருச்சு ஏனா பையனுக்கு முன்னாடிதா நெறைய முடி இருக்கு பின்னாடி அவ்ளோ முடி அவனுக்கு வளர்ல கொழந்தைல அதே மாதர் தா இருக்கு பாப்பாவுக்கு செரி ஒரு ஜவுரி முடி வச்சி ஒரு பூ கொண்ட போட்டு அழகா இருக்குமே அந்த இந்த கள்ள அஹ் அந்த அ அழகர் ஆத்துல எறங்குனப்போ அந்த மேக்கப் போட்டு விட் ட்விட்டர்ல நெறைய பாத்தனா ஆசையா இருந்தது அதுல இருந்து பண் நானு ஒன்னு நானு அது ஒன்னு பண் ண்ணனு அப்ற அந்த மோனா இருக்குல லிட்டில் மோனா
ஆமா
அந்த மு அந்த மாரி ஒரு சும்மா ஒரு ட்ரெஸு ஒரு கர்ச்சீஃப் மாரி எதா கட்டிவுட்டு ஒன்னு போட்டா எடுக்கணு பாக்றே ஒன்னு எ பொண்ணு பாக்றதுக்கு மோனா மார்லா இருக்காது ஒல்லிக்குச்சியா தா இருக்கு பட் அதுக்கு எனக்கு அது ரொம்பவு அந்த அந்த அளவுக்கு முடி இருக்கு ஆனா பாப்பாக்கு கன்ன மாதிரியே அது சுருட்டல லைட் ட்டா கார்ல் கார்ல்லா இருக்கு தலைக்குலா குளிச்சதுனா
ஓஹோ
அதனால செரிக் க்ளிப்ட் அது அப்ற அந்த ஹைடி சுட்டி டி வி ல வருமே
ஆமா
அந்த மாரில்லா போட்டு ஊடுணு ஆசை ஆனா எதுவுமே பண்ணாம ஏதோ வெட்டியா உகார்ந்துருக்க மாரியே இருக்கு
வெட்டியாலா இல்ல
இது அப்புற தம்பிக்கு கூட நீ அந்த நானா ஐயோ அது போயிடுச்சே அவனுக்கு அந்த கருப்பு பண்ண சாமி வேஷம் போட்டுவிடு கருப்பசாமி வேஷ
புரில
கருப்பசாமி கருப்பசாமி வேஷோ
கருப்பசாமி வேஷ போட்ருக்கே
போட்டிருக்கியா அவனுக்கு போட்டுவுடுனறல இப்ப ரொம்ப கை குழந்த உன் தம்பி மாரி ஒரு குழந்தைக்குதா இப்போ ரீசண்டா அந்த மூவி வந்து ஆஹ்